மட்டா ஆ நல்லா இருக்கீங்ளா
கீங்ளா
உம் நல்லா இருக்கேன்கா
பருவா ஆ முடிஞ்சு ப்ப
உம் நான் இன்னு சாப் இப்பில்லக்கா இந்த வீட்டு வேலயெல்லா கிளீன் பண்ணிட்ருக்கே சாமி எடுத் ல்லா தொடச்சு வெக்க சொன்னாப்ல நீங்க சனிக்கெழம வெளக்கு போடணு அப்டீன் சொல்லிட்டு போனாரு
ஓஹோ நீங்ளு சனிக்கெழமதா வெளக்கு போடுவீங்ளா
அப்படி இல்ல தெனம் தெனம் போட்டுட்டு இருக்கறேன்
ஆங்
இங்க வந்து வெளக் இங்க வந்து மங்களா தெரியுதா கழுவி ஓக்கே சொல்லிட்டு போய்டாப்டி வந்து சாய்ந்தரம் ரைடு பாக்குவாரு அதுக்கு வேற ரெண்டு திட்டு வாங்கறதுக்கு நம்ம செஞ்சே வச்சுக்கலாம்னுட்டு வுட்ருக்கேன்
ஓஹோ
போடணும் அது அது வேற விஷ்யோம் வாரத்துல ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அது வெளக்கெல்லா சில்வர் அந்த பித்தள பாத்தரமா அதனால வெளக்கி வைக்க சொல்லி
ஓஹோ இங்கே வாரத்துல ரெண்டு நாள் தான் ஆனா நான் சுத்தம் அதெல்லாம் எதும் பண்றது இல்ல
அதெல்லாம் இங்க கொஞ்சம் நான் தான் சொன்னேன்ல ஸ்ரிட் ஆபிசர் கூட போலீஸ் கூட கொஞ்சம் தப்பிச்சக்கலாம் ஆஹ் தப்பிக்க முடியாது அதெல்லாம் காரணத்தை சொல்லி என்னங்க்கா ரெண்டு பேருமே தூங்குறாங்க அந்த சைடுல இருக்கு பின் ட்ராப்ல இருக்கு ம் தம் பாப்பா தொட்டில தூங்குறாங்க தம்பி கீழ படுத்திருக்குறான்
ஓ ஓ
உம் அங்கேங்க்கா பாப்பால்லாம் என்ன பண்றாங்க
பாப்பா தான் அவ பாட்டுக்கு தலை சீவிட்டு விளையாடிட்டு இருக்காப்பா செரி நீ பேசிட்டே இருக்கியே பூனையவு கொஞ்சம் பாத்துக்கோ எப்ப பாரு கதவ சாத்திட்டு வீட்டுக்கு உள்ளையே வச்சுக்கிறாங்களா அந்த பூனைக்கி கொஞ்ச காத்தோட்டமே இல்லாம ருக்கு நம்ம கதவு தொறந்து வெளிய வந்தோம்னா வந்து கூட வெளிய உக்காந்துக்குது
உம் உம்
அந்தாண்ட செரி வெளியே வந்து ந்து என்ன பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டா
மாத்திக்கிறதா
மாத்திக்கிறது இல்ல பட் யாராவது ஒரு ஆள் கூட ந்தா நல்லாருக்கும் அது வெளிய போகாது வேற எங்கியுமே
சேர் செரிக்கா
போ இருந்தாலும் ஒரு பயம் வேற ஏதாவது பாத்து பயந்து தம்பது அத விட்டு தூரமா போய்டுச்சுனா வேற பூன வந்துதுன் வெச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டு பூன மாரி வந் இதெல்லா எ யவரு பயப்பல்ல நேரா எங்க வீட்டுக்கு தா ஓடி வருவ யாராவ்து ஆள் நடமாட்டோ இருந்தாலே ஓடி வந்து வீட்டுக்குள்ள அவுங்க வீட்ல
ம் ம்
என்னா வேற பக்கமா தொரத்தின் போய் வேற ஏதாவது பூனியோ கொரங்கோ வந்ச்சின்னா பயந்து ஓடி போய் ஸ்னா கஷ்டொல்ல
ம் ம்
கொரங்குக்கெல்லா பயோ கொரங்கு வேற எங்க வீட்டான்ட வரு டெய்லியு ஒரு அ இருவ்வது முப்பது கொரங்காச்சு வரு
அடேங்கப் அப்ப எதுமே இ வெளிய வைக் க்க முடியாது ஏங்கா
ஆமாப்பா துணிய காய் போட்டு வச்சிருந்தனா தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டு மாடில போட்ரு
அப்போ உங்குள்து வந்து மல ஏரியா ஏக்கா
ஆமா பக்கத்துல மல இருக்குன்னு தா சொன்னே இங்கிர்ந்து ஏலகிரி மலர்க் இல்ல எங்க வீட்டான்டேந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்ர் அவ்ளோதா
இத்லிமே வந்து மா ந்த கொரங்குலா வந்ருதுங்க
ம் இங்க வேற எங்கனா இருப்போல்லப்பா மலயிலேருந்து மட்டுந்தான்னு இல்ல இங்கே எங்கேர்ந்தாவு துக் கூட வரு
சேர் செரிப்பா இல்லக்கா அதல்லா ஒண்ணு கூட பாக் அபூர்வோ என்னைக்கா ஏன் எங்காவது ஒண்ணு தப்ச்சு வந்தா அது அதிசியமா பாப்போனாங்ளா
ஐயோ பரவால்லியே எங்க வீட் ல்ல அப்புடி கெடையாது
எனக்கே ஆசையாருக்கு ஐயோ எல்லாரு பின்னாடே கத்திட்டு ஓடுவாங்க ஆசையாருக்கு அது இருந்திருந்து பாக்றத்னால அப்டி இருக்குமோ என்னான் தெர்ல வயிலுக்கல்லா போனா இருக்கோ
ஆ
அ வயலுமே அவ்ளோவுக்கு இருக் க்காதுக்க
இப்போ எங்க வீட்டான்ட தா அ கதவுத் தறந்து வச்சுட்டு கொஞ்சோ ஏமாந்துந்தா உள்ள வந்து குண்டாவோட பால் என்ன வச்சிருக்கிறோமோ குண்டாவோட தூக்கிட்டு போயிடோ பருப்புல இருந்து அத சாப்பிடுதோ இல்லியோ ஆசிக்கு தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்ல கொட்டி ஒரு நாஸ்தி பண்ணி ரெண்டு வீட்டுக்கு சண்டே கொழபி வுட்ரு
அடோங்கப்பா அ வீட்டுக்குள்ள வரைக்கு வரைக்கல்லா வந்துக்குதா
ந்த வீட்லயோ போய்யி கடல மாவ எடுத்திட்டு வந்து பக்கத்து வீட்டு மாடில கொட்டிடுச்சி அவுங்க இந்த வீட்டுக்காரங்களுக் இது தா கல்பக் கடல மாவ எடுத்து கொட்டிருக்குதுன்னு எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர்
ம்ம்
அதனால நெறைய சண்டைய முட்டி வுடுது
ம் வீட்ல சண்ட வருதோ இல்லியோ அந்த கோரங்கால எல்லாத்தியு சண்டவற்து அ
மின்னெல்லா ஆசியா பாப்பா என்ன பண்ணுவா அ வீட்ல என்ன இருக்கோ பிஸ் கேட்டு தக்காளி எதுன்னா குடுத்துருவா சாப்பிட அது ஒரு முற குடுத் த்து பலகுனா பாப்பாக்கு கூட நா ஃபர்ஸ்ட் இங்க விளையாடுறதுக்கு தனியா இருக்காலியா ஒரு ஊஞ் மஞ்சள் மாரி கட்டிவிடுவே போடவியில தொட்டில் மாரி அதுல ஒக் வந்து விளாடயோ விளாடிட்ருப்பா அது அ மத்த நேரத்துல காலியா இருந்ததுன்னா வந்து ஜாலியா ஊஞ்சல் விளாடுதுப்பா
அதா பாரே
அ அது அதுல ஊஞ்சல்ல படுத்துட்டு ஒரு நாள் மத்தியானத் திலிருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணில இருந்து சாயந்ரோ ஆறு ஏழு மணி வரைக்கு போகவே கெடயாது நைட்னா வீட்டுக்கு போயிடு ம்ச் அது ஒரு ரெண்டு ஒரு மணி நேரோ எப்புமே ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரோ விளையாட்டு போயுடு அன்னிக்கு அந்த ஊஞ்சல் கட் கட்டி வச்சது அப்டி ஆடிட்ருக்கு எல்லாமே படுத்துக்கிச்சு நேரி அந்த ஒரு தொட்டிலுக்குள்ள ஒரு நாலஞ்சு குரங்கு சண்ட போட்டு உள்ள படுத்துக்குது படுத்து ஊஞ்சலாடின் தூங்குதுங்க
ம்
பயங்கர சேட்ட
அதா அதா
பண்றதெல்லா
யா யாரு தொரத்தவு முடியாது அடிக்கவு முடியாது
இல்ல ரொம்பொ டார்ச்சல் பண்ணிருந்தாங்கனா என்ன பண்ணுவாங்க கோ இது பட்டாசு வச்சுருவாங்க என்னைக்காவ்து யாராவ்து ரோட்ல தூரமா அந்த சத்த கேட்டுட்டு ஓடினு அப்டின் சொல்லிட்டு அது ஒரு வாரத்துக் வராது அதுக்கப்றோ அதுவே மறந்து பின்னாடி வரு இங்கதா பட்டாசு வச்ட்டாங்கன்ட்டுஇறந்து ஒரு ஒரு வாரோ வராது அவ்ளதா
சுரு
அதுக்கப்புறோ அப்டி ஆய்ட்சா அது ஒரு காமிடிமா அதூ செப்பல தூக்கின் போய் எங்யாவ்து போட்ரு ரெண்டு செப்பல் ஸ்டாண்டு எங்க வீட்டுக்கு வெளிய இருக்கு அந்த ரெண்டு மூணு வீட்டுக்
அச்சச்சோ அப்புனா ரொம்ப கஷ்டந்தான்க்கா ஐயோ
ட்டு போய்டு இது ஏங்
அப்புடினா கஷ்டந்தா
ஆமா
ம் அது இந்த மாரில பண்ணா கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு
ஆனா அது வந்தாலே எங்ளுக்கு ஒரு ஜாலி என்னதா பண்ணாலு குட்டிங்க வந்துச்சுனா கதுவ தட்டுது பா எங்க வீட்டு கதுவ தரங்கன்ன கதவ தட்டி தரக்கு சொல்லு ஏதாவ்து கேக்கு குடுக் இதுக்குல்ல சாப்ட பழகிட்ச்சு அதுனால கதவத்தட்டி கேக்கு இப்ப நேத்து முந்தா நேத்து கூட அது நடந்தது கதவு சாதிட்டு உள்ள ஒக்கான் இருக்கு திடீனு கதவு தட்ன சவுண்டு கேட்ச்சு இந்நேர்துக்கு எங்க பாப்பா வந்துட்டு யாரோ கதவு தட்றாங்க பாருமா அப்டின்ட்டு கதவு தரந்தா நிக்குது கொரங்கு ரெண்டு கொரங்
சிரிப்பாவு இருக்கு
ஆமா ஆசையாவு இருக் இல்லையா நம் வீட்ல இந்த மாதிரி வந்தொருத்தர் கதவு தட் டி ஏதாவது வேணும்னு கேட்
அதாதா சிரிப்பாவு இருக் கு கொஞ்சொ ஒரு பக்கோ ஒரு பக்க கஷ்டமாவு இருக்கு
அம்மா
அதா அதா
எப்டீக்கா இதெல்லா மெயின்டன் பண்றீங்கனா அஹ்
என்னப்பா
மெயின்டென் பண்ணீறீங்கானா அது எது காய வைக்க முடியாது கொஞ்ச கஷ் சும்மா
நாந்தா சொல்றனே எதுவுமே நா வீட்டவ்ட் ட்டு வெளிய வெச்சு காய வைக்க எடுக்க கெடையாது ஒரு வத்தல் போட்றதுனாலு எனக் கஷ்டந்தா
உம்
போடுறதுல்ல அது பகல் டைம்ல வற்றதில்ல ஓரளவுக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேல வரு அத சொல்ல முடியறதுல்லப்பா
ஆஹ் ஆஹ் அதுக்கு எப்ப தோணு ஏக்கா ஒரு அவரு அஞ்சு மணி வரைக்கு வருங்களா இல்ல
ஆஹ் அதுக்கு மேல கூட க்கு ஆறு மணி வரைக்கு
ஹ இல்ல நைட் டைம்ல சுனா போயிரு அந்தெடத்துக்கு எடத்துக்கு போயிரும்பாங்க அதுக்கா கே
ஆமா அததா சொன்னே ஒரு ஆறு மணிக்கு மேல போயிருது கெளம்பி ஆனா நடுரா ஆமா ஆஹ் அப்டிதா சொல்லிருக்காங்க ஒரு சில எடத்துல இருந்த செல்போன் டவர் அதிது இதெல்லா பாத்துருக்க அது மேல நைட் டைம்லலாங்கூட தூங்கினுருக்கு பாத்துருக்கே
ஓ சேரி சேரிக்கா
அந்த பெருசா டவர் வெச்சுருப்பாங்கல்லயா எங் யாச்சு அது எனக்கு இங்க தெரிஞ்ச ஒரு எடத் இதுல பக்கத்துல இருக்கு அது மேலதா ஏரி மேல ஒக்காந்துட்டுருக்கு
உம் உம் செரிக்கா அங்கயே தூங்கிக்கீங்களா
கையில தூங்கறத பாத்திருக்கே நா ராத்திரில ஒரு வேள அதுக்கு அதுதா வீடா எ மானு தெரியல
உஹ்ம் சரிக்கா
ஆனா நம்மளுக்கு தெரியறதுலல்ல அந்த கொர ங்கல்லா எங்கதா போய் தூங்குது செய்துன்னு
அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குக்கா கண்டிப்பா இப்போ நம்ம வீட்லயே வந்து குருவி பாக்குறோம் வச்சுக்கங்களே அது என்னதான் இதா வீடு முன்னா முன்னாடி மரம் இருக்கு காலைல இருந்து நைட் எட்டு ஆறு மணி வரைக்கும் வெளாடுதுங்க குரு குருவி எல்லாம் வெளாடுதுக நைட் டைம்ல எங்க போய் ஸ்டேப் இதே குருவிதான் நைட்டு போய் எங்க படுக்குதுன் தெரியமாட்டேகுது ஆஹ் அது மாதிரிதான் செட்டில் ஆயிரும் ஆனா அது அந்த இடம் நமக்கு தெரியாது தெரியாத அளவுக்கு போய் உக்காந்துக்குதுன்னு சொல்றேன்
ஆமா
ஆஹ அது சொல்றது ஒரு இந்த வீட்டு்ல ஒரு ஒரே ஒரு கொய்யா மரத்துக்கு ம மரத்துல அது அந்த மர வந்து எப்பவுமே ஒரு குருவி வந் வழி வராது இந்த ஒரு மாசமா நானும் வாட்ச் பண்ணல இங்க அப்பா வாட்ச் உங் அப்டி பாப்பா இங்க வாயேன் அப்படின்ங்க ஏங்க அப்டின்னு ஒரு குருவியு ஒரு ரெண்டு குருவி வந்து தெனந்தென இந்த கொய்யா மரத்துக்கிட்ட வந்து உக்காருது நீ பாத்திருக்கிய நான் இன்னு பாக்ல இல்லை என்ன சொல்றீங்கன்ன அட உண்மயத்தான் சொல்றேன் நீ பாரு வேணா அப்டின்னு ம் கையில பிடிக்கிற வரை போனா அது ஒன்னுமே பண்ண மாடி நைட்ல தெரிய மாட்டிங்குது அந்த குருவிக்கு அப்றம் கிட்ட போற வரைக்கு எதுவுமே பண்ணல சரி விடு இருந்துட்டு போட்டு அப்டின்னு சொல்லிட்டு அது நைட் ஆனா இங்க வந்து படுத்துக்குது
ஓ ஓ
கூடு கொய்யா மரத்துல வந்து படுத்துக்குது
ஏ இப்போ இன்னமு வந்துட் இருக்கா
நைட்ல ஆனா வந்து படுத்துக்குது இவர் சொல்லிதான் நானே பார்த்தேன்
ஆஹா அப்ப அது ஒரு இந்த மரம் தான் இதுதான் நம்ம இடம் ஒன்னொன்ன பிக்ஸ் பண்ணிடுது
பிக்ஸ் பண்ணிருக்குமா என்னனு தெர்ல ஆனா கூடெல்லாம் எது கட்லக்கா நைட்ல பகல்ல வெளாண்டுக்குது நைட்ல தூங்கும்போது மட்டு வந்து ஸ்டே பண்ணிக்கிது படுத்துக்குது அந்த இடத்துல வந்து
ஓஹோ
இன்னுமும் படுத்துக்குது நான் பகலா இருந்தா ஏதோ ஒன்னு கொடுக்கலாம் நைட்ல ஆனா தொட் ஓடிரும் அதனால சரி ஏா தூங்கறத போய் டிஸ் டிஸ்டப்பன்னுவண்ட்டு நானும் தொட்ரத்துள்ள அப்டினாது ஒருஸ் சந்தோஷ தானேக்கா
ஆமா நீங்க ஆனா ஏதாவது போடணும்னு நினச் ஆச்சு அந்த குருவிங்களுக்கு நம்மளே பக்கதுல சாப்பாடு போட்டு வச்சிட்டோனா அது போய் எறத்தேடி வெளியேப்
ஆ ஆமாங்கா அது அழகா இருந்துச்சு அந்த குருவி ஹா ரொம்ப அழகா இருந்துச்சு அது இன்னும் மைல்டு கலர்ல ம் வித்தியாசமான பேர்டா இருந்துச்சு சிட்டுக்குருகி வேற அதும் வந்து வேற மாரி இருந்துச்சு ஆ எல்லோ கலர்ல ஷேடு அந்தோ மைல் கலரும் இல்லாம எல்லோ கலரும் இல்லாம ரெண்டும் மிக்ஸ்டு மாரி
ஓ
ருந்தது அந்த குருவி ரெண்டும் சேரு வந்து படு ரொம்ப சின்ன குருவிக்கா சிட்டுக்குருவியவிட சின்னது
சேரி சேரி மா சேரிமா என்னோட போனை எடுத்து பேசுன்துக்கு ரொம்ப நன்றி நான் திருப்பி இன்னொரு கால்ல அம்மா உங்களுக்கு அடுத்த முறை போன் பன்ன சரிங்க ஓகேக வச்சிடுமா ம்